சொல்லு கால் பண்ணிருந்த திருப்பி கூப்ட்டே அப்புறம் பிசிபிசினு வந்துச்சு.
ஆமா கொஞ்சோ வர்க்கா இருந்து தூ.
என்னாச்சு என்ன வர்க் திடீர்னு
இல்ல எதோ கொஞ்சோ பாப்பா எடையில வந்தா அதா அவள பேசி அனுப்பி வெச்சுட்ருந்தே.
ஆனா எப்புடிதா பாப்பாவ வெச்சல்லா எல்லாரூ ஹேண்டில் பண்றீங்ளோ யோ எங்க அண்ணி பாப்பால்லா வந்துட் தென்னைய போட்டு படுத்தி எடுத்துட்டா இன்னிக்கி எல்லா இன்னிக்கி ஃபுல் டே இங்கதா இருந்தாலா அவங்க வர்க் போறாங்கன் ஸ் வீங்க விட்டுட் போயிட்டாங்க. சரி நா வீட்ல தானே இருக் க்கே பாத்துக்குலா நம்மளுக்கு என்ன அப்டியே அவ தூங்கும்போது வர்க் பண்ணிக்குலா எனக்கு இன்னிக்கு பெருசா எதுவும் வர்க் இல்லையா அதனால அப்ப பாத்துக்கலா அப்டின்னு விட்டுட்டு நானும் சேரின் சொல்லிட்டு சொல்லிட்டே. ஐயோப்பா சாமி இனி மேல பாத்துக்கவே மாட் இந்த அளவுக்கு ஆயிருச்சு எனக்கு. ரொ ம்ப நாட்டியா இருக்காங்க நம்மளுக் எதோ சொல்ல துவும் முடிய மாட்டேங்குது.
ஆமா
ஏதாச்சி சொன்னாலு ஏதாச்சி நன வச்சுப்பாங்களோனு எனக்கு ஒரு
ஆமா
ச் இப்ப ஒன்னுமேஸ் சொல்லவும் முடியாது செரி கொழந்தைக்கு கு என்ன தெரியும் பாப்பாக்கு இனி மூணு வயசு கூட ஆள அவளுக்கு என்ன தெரியும் நம்ம சொன்னாலும் புரியாது ஆனா இன்னைக்கு ரொம்ப படுத்திட்டா போனு போனு போனு நா போன் கேட்டா குடுக்கவே மாட்டேன் நான் போன் குடுக்குறக்கே திட்டுவேன் ஏன் இப்டி போன் குடுக்குறீங்கன்னா இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் கூட ஆல அதுக்குள்ள போனு றது ரொம்ப ஜாஸ்தி என்ன பொறுத்த வரைக் கும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் னா ஓகே ச் வீட்லயுமே இப்ப என்ன பண்ணுவோனா டி வி மட்டும் போட்டு காட்டுவோம் டி வில மட்டும் காட் டுவோம் ஹ டி வில மட்டும் ரைம்ஸ் ஏதாச்சு போட்டு காட்றதுக்கு மட்டும்தான் விடுவேன் மத்த படி இந்த மாரி போன் பாக்குறதுலாம் நான் உடவே மாட்டேன் போன் குடு போன் குடு போன் குடுன்னு எனக்கே போன்லதான் வ கு நமக் முடியாது திட்டவும் முடி இபாஃப்
ஆமா
ஏதாச்சும் சொன்னா அழுக ஆரம்பிச்சிருவா
அப்டிங்களா அம்மா கிட்ட அம்மா கிட்ட போய் சொல்லிடு வாங்களா
சொன்னாலும் அவுங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ குடுக்காத பாப்பான் தான் சொ சொல்லுவாங்க என்னைய
செரி செரி செரி
பா அழுகும் போது நம்மள்க் கொஞ்சோ அது ஒர் மார்ருக்குல்ல ல தெரியாம நம்ம அழுக வச்சுட்டோமோ அப்டின்ற மாரி இருக் குல்ல
இப்போ ஒரு பத்து நிம்ஷெத்துல அப்டிங்ளா அதுதா இப்ப ஒரு பத் த்து நிமிஷத்துல அவுங்க குடுக்குற மாரி திருப்பி குடுக்குற மாரி இருந்தா கூட நமக் குடுக்கலா ஆனா வந்து இப்போ இருக்குற பசங்கல்லா குடுக்க மாட்டாங்க
ஃபோன் பாக்குறத பாத்தா அவுங்ளு கேக்குறாங்க அவ இன்ஸ்டால ரீல்ஸே ஸ்ட்ரால் பண்ணுவா ஓபன் பண்ணி ஸ்ட்ரால் பண்றக்கு தெரியு
அதுதா இப்
ஃபோன்ல ரைம்ஸ் போட்றக்கு தெரியு யூடியூப்ல போய் ரைம்ஸ் போடுவா
அப்டிங்ளா
எல்லாமே தெரியிது நம்ளுக் க்லா அந்த வயசுல என்ன தெருஞ்சது ஒண்ணுமே கெடையாது ஃபோனே நம் ம்மளா வள
ஆமா அதுதா அதுவுல்லாம அப்போல்லா வந்துட்டு பட்டன்
பாத்துட்டு ஆ ஹா
தா அது கூட அப் அப்பாக்கிட்ட மட்டுந்தா இருக்கூ
ஆ அம்மாக்கிட்ட ஃபோன் கூடருக்காது
தா அது
லேண்ட்லைன்லதா ஃபோன் பண்ணியே பேசுவாங்க என்ன பண் றீங்க என்னன்னு அதூ ஃபோன் கூட பண் ணவே மாட்டாங்க எனக் தெருஞ்சு எங்க அம்மால்லா ஃபோனே பண்ணியே நா பாத்ததே இல்ல அப்பாவ கூப் புடுவாரு அப்பதா ஃபோன் எடுத்து பேசுவோ எங்க அப்பா வந்துட் டு பாட் ட்ற வச்சுருந்தாரு ப்ச் சோ அத்னால என்னன்னா மேல பற்ற கீழ வீடு இருந்துச்சு அதனால எதோ ஒண்ணுன்னா ஃபோன் பண்ணுவாங்க பேசுவாங்க ப்ச் தெரியாது இப்ப நா நால எல்லாத்துக்கு எங்க வீட்டுக்கார் கூப்புடுவே இதுவே நோ அது வேணும் இது இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க மறந்துருவோம் அதனால இப்ப என்ன பண்றது வாட்சப்ல் குரூப் ஆரம்பிச்சா அதூல அனூப்சிவுட்றது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் நா வாங்க் ட்டு வருவா அப்டின்னு ரெண்டு ப்ச் பேரும் ஒர்க்ன்றப்ப அது என்னப் பண்ண முடியும்
ஆமா கண்டிப்பா
அப்படிதான் இருக்கும் அதா இப்ப இருக்கிற பசங்கள்ல்லாம் வந்துட்டு எப்பவுமே போனு தான் ரொம்ப ஃபோன் பாக்குறாங்க அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம் இல்லையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுல்ல இதுதான்
ஃபோன் தான் இருந்துச்சு நானூ எங்க அக்கா கேம் விளையாடும்போது எப் எப்ப சாவே எப்ப சாவேன்னு கேட்போம் அடுத்தூ நம்ம விளையாட்றதுக்கு அவ்ளோ வெயிட் பண்ணியல்லா நம்ம வொ விளையாட்றுவோ ஒரு கேம் விளையாட்றதுக் கூட ஒரு போன் தான் இரு வீட்ல மாத்தி மாத்தி எல்லாரும் விளையாட்றதுமாத்ரி இர் ஹூம் அதுவும் ஃபுல்லாலா கொடுக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம்தா குடுப்பாங்க
அதுதான் அப்படிதான் இருக்கும் அதுதான் இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப இது ஆனா அது நல்லது ஆனா அது நல்ல இல்லையா? ஆன கண கண்ணுக்கு அது நல்லது இல்லல்ல
ஆமா இந்த வயசுலயே பாக்குறதுதெல்லாம் ரொம்ப நல்லது இல்ல நம்மளா டிவி முன்னாடி உட்கார்ந்து பார்த்தாலே அடிவாங் இல்ல எதுக்கு இவ்ளோ முன்னாடி உக்காந்து க்றக்யாங் உனக் எனக் கண்ணூ தெரில்லியான்னு எப்படி அடிப்பாங்க இப்பல்லாம் பேரண்ட்ஸ் வந்து அடிக்கிறதுனாலே இந் பண்றாங்க கொழந்தைங்கள அடிக் கூடாது புடிக் கூடாது, ரொம்ப செல்லம் குடுக்கறாங்க, அப்ப நம்மல்லாம் என்ன அடிவ்வாங்காமியா வளற்ந்தோம், ஒண்ணுமே இல்ல, நம் பல்லஸ் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ் எப்படி அடிப்பாங்க எவ்வளோ அடிச்சாலும் அடி வாங்கிட் நி விடமாட்டாங்க அடிப்பாங்க ச்சா அதுக்கும் அடிப்பாங்க என்ன ஓட்ற வந்து நின்னு அடிப்பாங்கன்னு அடிப்பாங்க இப்பலாம் டீச்சர்ஸ் மேலயே கேஸ் குடு சொல்ற அளவுக்கு இருக்கு
ஆமா எங்களுடைய பள்ளி
இண்ணி ஞாபருக்கு எங்க அம்மாலாம் வந்துட்டு டூஷன் மிஸ் கிட்ட சொல்லுவாங்க எக்ஸா இன்னொரு நாலு வெய்ங்க சொல்ற பேச்சு கேக்க மாட்டீங்கறான்னு
அதேதான் அதேதான் ஆனா இப்ப இருக்குற ஸ் இப்ப இருக்கற இதுல அந்த மாதிரியா டீச்சர்ஸ்
நீங்க எதுக்கு என்னயா அடிக்கிறீங்க நீங்க யாரு அடிக்கிறீங்க பேரன்ட்ஸே அப்டித்தான் இருக்காங்க நீங்க யாரு என் புள்ளய அடிக்க என் பையன அடிக்கன்னு தான் கேக்குறாங்க ஆஹ்
ங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு படிக்கலன்னாக் கூட பரவால்ல ஆனா நீங்க அடிக்காதீங்க என் புள்ளைய வந்து எனக்கு படிக்க வச்சுக்க தெரியும் அதுதான் நான் எனக்கு படிக்க வச்சுக்க தெரியும் அது உங்க அடிக் கிறது உங்களுடைய வேல கெடையாது நீங்க சொல்லி குடுங்க கேக்கலனா நான் பாத்து
லா பேசுறாங்க நம்மளெல்லாம் எச்சா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்லாம் போய்ட்டு வந்து நா நல்லா கலுவி கலுவி ஊத்துவாங்க டீசர்ஸ் எல்லாம் சொல்றது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது அப் அப்டியே நிக்கணு வீட்டுக்கு வந்தா அடி வாங்கணு நம்ம நல்ல மார்க் வாங்கியிருந்தாக்கூட அத சொல்ல மாட்டாங்க இல்ல இனி மார்க் பத்தல ரொம்ப துரும்பு பண்றாங்க ரொம்ப சேட்ட பண்றா றாங்கன்னுவாங்க அய்யோ அடிக வாங்காம போ குளியே இதாயிரும்
அதுதான் அந்த மீட் மீட்டிங் வச்சாலே நம்பளுக்கு பயம் வந்துரும் இவங்க அவுங்ககிட்ட என்ன சொல்ல போறாங்க அவுங்க இவுங்க கிட்ட என்ன சொல்ல போறாங்கன்
எப்ப எப்ப பண்ணது எப்பப்ப தெரிய போகுது என்ன ஏது எதுமே தெரியாது நம்மளுக்கு எப்பயோ செஞ்சது தப்புக்கெல்லாம் இப்ப யோசிச்சு பயப்படுவோம் ஐயோ இவளைய போட்டு அன்னிக்கு அடுச்சோமே அதையு சொல்லிரு வாங்ளா இதையு சொல்லிருவாங்ளா எத் எத்தன யோசிப்போம் அதெல்லாம் ஒரு காலம்
அது இப்ப இருக்கறதெல்லா மாரி இப்ப இருக்கற பசங்கல்லா அந்த மாரி கடையாது
யாருமே அந்த மாரில்லா திங் ஆ யோசிக்க மாட்டீங்கிறாங்க நம்ம நம்ம புள்ளைங்ளோட நல்லது சொல்லி தராங் க அப்டின்றதல்லா பேரண்ட்ஸ் யோசிக்றது இல்ல அவங்க பொறுத்த வரைக்கு நீ எதுக்கு அடி க்கிற அந்த மாரி கான்செப்ட்டு
அதுதா அதுதா பசங்களுக்குமே வந்து ட்டு டீச்சர் மேல பயோ கடையாது அதாவது இப் ப்ப காலேஜ் படிக்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பாத்துருக்கிங்களா பசங்கல்லா காலேஜ் படிக்ற பசங்கல்லா
டீச்சர் சொல்ற ரெஸ்பெக்டேயிருக்காது
ரெஸ்பெக்டே கெடையாது
ச்சு நீங்க சொன்னா நாங்க கேக்ணுமா நீங்க என்ன உங்க கிளாஸ் மட்டோ நடத்தி போங்க ஸ்டூடன்சே அப்டிதா இருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடன்சே அப்டிதா இருக்காங்க நீங்க காலேஜ் சொல்றீங்க ஸ்கூல் ஸ்டூடன்ஸ் எப்டிதா இருக்காங்க நம்ம வன்ட்டு நம்ம கிளாஸ் மிஸ் இல்லனாலு கூட பக்கத்து கிளாஸ் டீச்சர் வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா கூட அவ்ளோ ரெஸ்பெக்ட் குடுப்போ ஒ காரிடோர்ல கூட அவ்ளோ பயப்டுவோ ஐயோ மேம் நடறாங்க எவ்வளோ ஸ்ட்ரீட் டீச்சர்ஸ் எல்லா இருப்பாங்கல்ல அவங்களா வந்தாலே ஓடுவோ பா டீச்சர்ஸ் கூட பயப்டுவோ இப்பெல்லா அப்டி கடையாது அவங்காட்டி கால் மேல கால் போட்டு உட்காந் த்துகாங்க
அதேதா அதேதா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்றமா கூட டீச்சர்ஸ் வந்து வெளில வராங்க ரோட்ல இப்ப நடந்து போயிட்டு இருக்குற அப்டின்னா கூட பாத்தா பயமா இருக்கு அப்றமா ஓடி போயிட்டு விஷ் பண்ணுவோ டீச்சர்க்கு அந்த ஒரு மரியாதையு இருக்கு பயமு இருக்கு ஆனா இப் இப்ப இருக்குறவங்கலா வெளில பாத்தா வெளில யா டீச்சர்ஸ்ஸ பாத்தா கூட அப்டியே போறாங்க
எந்த ஒரு இதுமே கடையாது அவங்களுக்கு சொல்லி குடுக்குறத்து யாரும் இல் இல்ல இல்ல அதனால தான் அப்டி பண்றாங்க சொல்லி குடுக்கரக்கு யாராச்சு இருக்கணும். ஆஹ் நீ எனக்கு நீ என்ன எனக்கு சொல்லி சரியா சொல்லி் குடுத்து நீ வாட்டி போ அந்த மாரி அங்க நம்ம ஸ்கூலுக்கு போம்போது டிசிப் ன் கத்து குடுப்பாங்க ஒபிடியன்ஸ் கத்து குடுப்பாங்க இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
அதேதான். அதுதான் நம்ம அப்போ படிக்கும் போது கூட ஆஹ் அதாவது எஜுகேஷனைவிட டிசிப்ளின்கு தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்
ஆஹ் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க நீ படிக்கலனா கூட டிசிப்ளினா இருக்கியா அப்படிதான் பாப்பாங்க.
அதுதான்.
இப்பலாம் அது கடையவே கடையாது. படிச்சாலும் எதுவும் சொல்றது இல்ல படிக்கலனாலும் ஒண்ணும் சொல் படிக்கலன்னா ஸ்பெஷல் கிளாஸ் சொரணும் எல்லாம் எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்க இவ்வளோ எ பரிசிங்கா இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு.
கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிய டி சொல்லிடுவாங்க அதுதான் பிரிச்சிருவாங்க வீக் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கே வந்து நம்மளுக் அதுவே ஒரு மாதிரி சையா இருக்கும் அதனாலயே நல்லா படிக்கணும் அப்படி சொல்லி படிப்போம் ஆனா இப்ப இரு இப் பசங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நான் இப்படிதான் இருப்பேன் உங்களுக் நான் ஏன் பயப்படணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கிறாங்க.
என்ன பேயான் கேக்குறாங்க. ஏன் உங்க டீச்சருன் சொன்னா டீச்சர்னா என்ன பண்ணனும் அப்படின் கேக்குறாங்க. பேரண்ட்ஸ் கரெக்டா இல்ல ஆக்சுவலி ஜென்ரேஷன் மாறும்போது பேரண்ட்ஸ் மாறனோனே அப்படியே அதை மாறிடுச்சு. பேரெண்ட்ஸ் வண்ட்டு என்னைக்கு அடிக்க கூடாது ஜென்டில் பேரண்டிங் பண்ணணுன் நினைச்சாங்களோ அன்னிலருந் குழந்தைங்க மாறி - அடிக்க கூடாதுதான் அடிக்கணும்னு நான் சொ சொல்ல வரல பட் இருந்தால கூட சொல்லி குடுக்கணும் புடிக்கணும் அதெல்லாம் கிடையாது சும்மா டிவில ஒரு ரைம்ஸ் போட்டுட்டு போய்ருவோ நம்மளுக்குல்லாம் அம்மாலாம் கூடவே உட்காந்து ரைம்ஸ் சொல்லுவாங்க சோறு ஊட்டும் போது கூடவே உக்காந்து பாடுவாங்க.
அதுதான் அப்படிதான் சொல்றாங்க சரி ஓ
சரி ஓகே எனக்கும் ஒரு கால் வருது பாருங்க நான் திருப்பி கூப்பிறேன் ஓகே ஓகே பாய்.
பாய்